ஆஹ்
நல்லா இருக்கீங்களா ஆஹ் கேக்குதுங்க
கேன் என்ன பண்ணீங்க இன்னைக்கி ஒர்க் கலாம் எப்டி போச்சு உங்களுக்கு
எனக்கு ஒர்க் எல்லாம் எதும் பெருசா பண்ணலைங்க இன்னக்கி நான் ஒர்க்குக்கு போறதில்ல வீட்லதான் இருக்கேன்
ஆஹ்
அதனால ஆஸ்யூஸ்வல் எப்பவும் போல எல்லா வேல அப்டியே போகுது நீங்க வொர்க்குக்கு போறீங்ளா
மா நான் இப்பதான் ஒர்க்குக்கு போறேன் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போன மந்தான் காலேஜ் முடுச்சேன்
அப்டிங்களா சேர் சேரிங்க
உம் காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் ஒரு ஒரு ஜாப் கெடைச்சதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் காலேல வந்து எப்டின்னா காலேல ஒரு ஒன்பது மணிக்கு போவேன் ஈவ ஈவனிங் வ வரும்போது சிக்ஸ் தர்ட்டி ஆகும் அந்த மாரி இருக்கும்
ஓ சேர் சேரிங்க பரவால்ல சேரிங்க என்ன மாதிரி ஒர்க் நீங்க பாத்து ட்றுக்கீங்க
நான் எந்த மாரி ஒர்க்னா இப்ப வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு இப்ப ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனியா கூட இருக்கலாம் அந்த மாதிரி கம்பெனி ஆஹ் அந்த மாதிரி கம்பெனில இப்போ ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இப்போ ஒர்க் கு பண்றாங்கன்னா அவுங்களுக்கு வந்து பிளானிங் போடுவோம்ல்லா ஃபர்ஸ்ட் பிளானிங் போடுவோ இன்னைக்கி என்ன பண்ணனும் அப்படின்ட்டு பிளானிங் போட்றது ச் ஒர்காடர் குடுக்கறது அந்த மாரி சிஸ்டம் ஒர்க் அந்த மாரிதா இருக்கு ஆ சொ ப்ரைஸர் மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் சொல்வாங்க அந்த மாத்ரி இருக்கு
சேர் சேரிங்க நானு காலேஜ் முடிச் வேலைக்லா போன கல்யாணம் ஆனதுக்கப்றோ போ முடில
ம் ம் ம் ம்
சேரிங்க
ப்புறம் எப்புடி உங்ளோட டெய்லி ரொட்டீன் சொல்றீங்ளா காலைல எழுந்திருந்து என்ன பண்வீங்
ஆ காலைல எந்திர் ரொம்ப ஹிடிக்கா இருக்கு ஏன்னா பா ஃபஸ்ட் பாப்பா ஸ்கூலுக் போறா சோ அதனால பாத்தீங்னா சீக்கரமா எந்துர்ச்சு போய் சமச்சு அவ்ளுக்கு பிரேக்ஃபஸ்ட் ரெடி பண்ணி எல்லா பேக் பண்ணி லன்ச் எல்லா எடுத்து வச்சுட்டு தா அவ்ள எழுப்வே எழுப்பி விட்டு ப்ரஷ் பன்ன வெச்ட்டு அவ்ள குளிக்க வெச்சு மேல வந்துட்டு டீஷர்ட் போட்டு கீழ பேண்ட் போட்டு உட்டுவ எல்லாட்டி அவளோட ஷாட்ஸ் போட்டு விட்டுட்டு அ தண்ணி நறைய குடுக்கு குடிக்க வச்சிர்வே ஏனா மோஷன் போன்ல லூஸ் மோஷன் போனா தா நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு ஃப்ரீயா அனுப்ப முடியு இல்லேன்னா நமக்கு பக்கு பக் குனுர் கோ அவ அங்க போய் ஷையா இர்ந்தா ஸ் சொல்ல மாட் டா அந்தமாரில்லா திக் இருக்குற இஷ் யூஸ் இர்க்குர்னால் அவ போயிட் வந்தோட்ன சாப்புட வெச்சுட்டு தல சீவி ஸ்கேர்ட் போட்டு விட்டுட்டு ஷூ போட் டு அவ்ள அனுப்பி விட்ருவ அனுப்பி விட்டொடனே கொஞ்ச நேர கழிச்சு சின்ன பாப்பா எந்திரிப்பா பின்ன அவளுக்கு பல்லெல்லா வெளக்கி பேஃஸெல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு தண்ணி குடிக்க வெச்சுட்டு அவளுக்கு ப்ரேக்ஃபஸ்க்கு ஏதாது ரெடி பண்ணி ஊட்டி விட்டுட்டு வீட்ல இருக் க அவுங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரேக்ஃபாஸ்லா பண்ணி குடுத்து ட்டு மத்யானக்கு காலைலயே மே சிமம் சமச்சிர்றோ பின்ன வீடு கூட்டிட்டு துணி இருந்தா தொவைப்போ இல் இல்லன்னா அவ்ளோதா வேல முடிஞ்சி பாப்பாவ பாத்துக்குற வேல தா
ம் ம் ம் அதுக்கப்பறமா ஈவ்னிங் வேலய ஸ்டாட் பண்ணுவீங்ளா
ஆமாங்க மத்யானொ சாப்புட் டு என்னா எடுத்துல்லா வச் ச்டோ அப்டின்னா அவ்ள தா பின்ன கொஞ்சொ நேரொ டிவி பாக்லா இல்ல கொழந்தைய தூங்க வெக்கிறது கொழந்தைங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன் சொல்லி ஈவ்னிங் அவ வந்தது கொஞ்சொ வந்து பிஸியா தா இருக் கு ஏன்னா வந்துட்டு ஈவ்னிங் குளிக்க வெக் கெணு ரெண்டு கொழந்தைங்களுக்கு ஊட்டி விடணு ஓம் ஒக் சொல்லி தரணு
உம் உம்
கொஞ்சொ பிஸியா இருக்கு இது தா டெய்லி ரொட்டீன் இதுவே அவளுக்கு லீவ் இருந்தது அப்டின்னா நல்லா தூங்கி எந்துச் பொறுமையா ஒம்போதர மணிக்கு தா எந்திரிப்போ ஒம்போதர மணிக்கு எந்த்ரி ச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்புட்டு அதுக்கே டைம் லெவன் ஆயிரு மத்யானதுக்கு சம சேர்த்து எல்லா வெச் ட்டு ஒரு மணிக்கி எ சாப்ட்டு கீட்டு உக்காந்துக்க வேண்டியதா சாய்ங்காலொ டீயி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அப்பொ கொஞ்சொ பாத்துக்கணு அவங்களுக் லீவ் இருந்தா நமக்கு வேல அவங்களுக்கு ஸ்கூல் இருந்தா நம்ம ஃப்ரீ அந்த மாதிரி
ஓ அந்த மாதிரி இருக்கு ம் ம் ஓகே ஓகே ம் செரி செரி எனக்கு எப்டி ரொட்டீன்னா எனக் எப்டி இருக்கோ இப்ப வந்து காலைல எந்திரிக்கறனா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாரி எந்திரிப் பே இப்ப வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் வந்து கிட்டதா இருக்கறதுனால அது ஈஸியா இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே வந்து நடந்து போனா போயிட்லா அந்த மாரிதா கிட்டே இருக்கோ ஆஃபீஸ் வீட்டுக்கு டீ அனால கொஞ்சோ லேட்டாதா எந்திரிக் கிறது ஒரு செவன் ஓ கிளாக் எந்திரிப்ப அதுக்கப்பறோ அம்மா எதாவது வேல எதாவது சொன்னாங்கன்னா அவுங்க கூட செஞ்சிட்டு அவுங்களுக்கு கொஞ்சொ எல்ப் பண்ணிட்டு அப்புறோ அப்புறோ நா கிளம்ப கிளம்ப ஆரம்பச்சிருவ நா கிளம்ப ஆரம்பிச்சனா அப்படி ஒரு எயிட் தேர்டி ஆயிடு கெளம்பி சாப்ட்டு முடிச்சு அவுங்க சமச்சு புட் எல்லாம் எடுத்து வைப்பாங்க அப்பறம் தனியா ஸ்நாக்ஸ எடுத்து வைப்பாங்க தண்ணி இதெல்லா எடுத்து வச்சதுக்கு அப்பறம் அது எல்லாத்தையும் எடுத்து நா எ பேக்ல வச்சுகிட்டு கிளம்பிடுவே கிளம்பிட்டு அப்புறம் என்ன அப்புறம் ஆபஸ் போயட்டு ஆபீஸ்லான் அ டைம் ஸ்ப் பண்ணுவம் ஆபீஸ்ல வந்து ரெண்டு டீ பிரேக் இருக்கும் அந்த பிரேக்கில தான் கொஞ்சம் ரிலாக்சா இருக்கும் ம் அப்பறமா அவ்வளோ பிரஷர்னு சொல்ல முடியாது நாங்க அப்படியே எப்படினா
பாத்தீங்கனா நம்ம ஸ்கூல் லைபா இருக்கட்டும் காலேஜ் லைபா இருக்கும் வொர்கா ஆ இருக்கட்டும் எல்லாம் எப்பயுமே நம்ம மேனேஜ் பண்ணிடலா மேரேஜ் ஆகி நம்மன் இந்த கொழந்த பொறந்தாதா வந்துட்டு அந்த ஹெக்திக்கு பிரஷ் எல்லாமே ஆரம்பிக்கிறதே அங்கதா ஏனா நம்ம நம்மளுக்கு நம்ம மீ டைமே குடுத்துக்க மாட்டோ நேரமே இருக்காது அப்டின்னம் போதுதா அங்க ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கு நமக்கு
ம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போது எப்படா நம்ம காலேஜ் படிப்போ ஜாலியா இருப்போன் நெனைப்போ ஜா காலேஜ்ல இந்து ஐயோ எப்படா இங்கிந்து தப்பிச்சு போயி வேலைக்கு போவோ வேலைக்கு போய் அங்க எப்ப ஜாலியா இருப்போ நெனைப்போ அப்றோ வேலைக் போனதுக் அப்றோ மேரேஜுன்னு அங்க போனா ஜாலியா இருப்பா அப்ப அங்கேயாச்சு போய் ஜாலியா இருப்பா நெனச்சா கடசி பாய்ன் ட்டு எங்க மேரேஜின்றது வந்து முடிஞ்சிடு அங்க இருக்றதுதா வேலயே
கொழந்த பொறந்த அவுங்கள பாக்றோ அட்லீஸ்ட் ஒன் இயர் லைஃப் ஃப்ரியா இருக்லானா அவுங்களுக் சாலிட்ஸ் ஆரம்பிச்சுரு ஒன் இன்ட்ரடியூஸ் பண்ண பண்ண மோஷன் லூஸ் மோஷன் ஆகு அப்றோ அவுங்களுக்கு பல்லு வரு திருப்பியு அந்த பிரச்சன வாமிட் எடுப்பா அ அவுங்கள பாத்துக்கிறதுலயே நமக் மூணு வர்ஷோ ஒடிடு அட்லீஸ் அந்த முணு வர்ஷ் ஷத்துகாவது நம்ம நிம்மதியா பெருமூச்சு விட்டு உக்கார்லானா செகண்ட் ப்ரெக்னன்சி வந்துரு திருப்பியு த்ரீ இயர்ஸ் இது லயே நம்ம சிக்ஸ் இயர்ஸ் போய்ருமா அதுக்கப்புறோந்தாங்க நம்ம கொஞ்சோ ஃப்ரீயா இரு க்க முடியு
கரெக்ட்டுதா சிஸ்டர்
ஆமா இதுலயே இப்ப பாத்தீங்கனா நெறய பேர் நியூட்ரல் ஃபேமிலினு சொல்லி போய்ர்றாங்க நீயுட்ரல் ஃபேமிலியாதா இ ருந்தா ஹஸ்பண்ட் வேலைக் போய்ருவாரு அப்றோ ஒய்ஃப் மட்டு இருந்து குளிக்க கூட முடியாது கொழந்தைய வெச்சிட்டு நம்ம குளிக்க போற நே ரத்துல கொழந்தைக்கு எதாவது ஆயிருச்சுன்னா அது நம்ம கால துக்கு உக்காந்து யோஸ்சிட்ருக் இன்னோ அந்த மாரிலா நறைய்ய இருக்
ஜாய்ண்ட் ஃபேமிலியா கூடய கூடையு நறைய பேர் இருந்தாங்க அப்டின்னா அது அது ஒரு இதுவா இருகோ உனக்கு இவங்க பாத்துக்க இருக்காங்க ப்டின்ட்டு நம்ம வந்து இப்பல்லா இருக்க கிறவங்கள்ளா என்ன நெனக்கிராங்கன்னா தனியா போனாதா பெஸ்ட்டு அப்டின்ற மாரி நெனக்கிறாங்க ஆனா அதுல இருக்கிற உங்களுக்கான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்டு அவங்களுக்கு தெரிய மாட்டெது
தெரியறதில்ல உண்மயாலுமே இப்போ இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா கொழந்த பொறக்குறதுன்றதே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷியோந்தா எவ்ளோ ட்ரீ மென்ஸ் எடுக்குறாங்க எவ்ளோ ஸ்கேன்ஸ் எடுக்குறாங்க எவ்ளோ மெடிசன் சாப்புடுறாங்க கெடச்ச கொழந்தய நம் ஒழுங்கா நம்ம இப்போ இருக்கிற புள்ளைங்கலால ஹேண்டில் பண்ண முடியாது அதுக்கு நமக்கு ஃபேமிலி நெறய பேர் வேணு ஏனா ரொம்பவுமே ஆக்டிவா இருக்காங்க ரொம்ப துரு துருனு இரு க்காங்க எதாவது எடுத்து வாயில போடுறது பின்ன எடுத்து வாய் ரொம்போ அப்டியே கேர்ஃபுல்லா கண்ணு கருத்துமா பாத்துக்கணு
ஆமா அது அதுவு இப்போ எங்க பெரிமா பொண்ணுங்கள்லா இருக்காங்க அக்காங்கல்லா அவங்களுகல்லா கொழந்த இருக்கு அவுங்க வந்து வந்தாங்கன்னா பாப்பா என்ன இது இவ்ளோ ஐப்பரா இருக்காங்களே அப்டின்ட்டு வீட்டுக்கு வந்தா கூட சும்மா இருக்க மாட் ட்ட அவங்க வராங்கனாலே என் பொம்மை எல்லா எடுத்துன் போயிடுவாங்க நா வீட்ல வந் இது அழக அழகா பொம்மல்லா வாங்கி பீரோல வச்சிருப்பே அழகுக்கு வச்சிருப்பே அவங்க அப் வந்தாங்க அப்டின்னா அந்த பொம்மய அதுக்காகவே நா என்ன பண்ணுவே அவங்க வராங்கனா என் பொம்மயெல்லா பதுக்கி வெச்சிருவே அந்த மாரி வீட்டுக் வந்தாங்கன்னா அந்த மாரி எல்லாத்தயு எடுத்து ஒடைப்பாங்க இது பண்ணுவாங் அந்த மாரி
அப்போ இருக்குற கொழந்தைங்கப் ரவால்ல இனி உங்க காலத்துல வர கொழந்தைங்கள்லா இன்னியு அட்
ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆக்டிவு அதுவு இல்லாம ஃபோன் வந்து ரொம்ப அடிக் ட்டு ஃபோன பத்தி எல்லாமே தெரியுது
ஆமா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க எ நீங்க நம்பமாட்டீங்க இப்போ என்னோட பாப்பா வந்து இப்பத்தா ஒன் இயர் ஃபோர் மந்த்ஸ் ஆக போது அவளுக்கு இப்பவே குக்கிங் ல இன் ட்ரஸ்ட்டு எனக்கல்லா பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலதா குக் இங்கேயே வந்து கொஞ்ச கொஞ்சமா வ இப்போவே அவளுக் தெரிது ஃபர்ஸ்ட்டு நம்ப கிச்சன்க்கு எடுத்துட்டு போனா என்ன பண்ணனு பிளேட் எடுத்துட்டு வந்து வெக்கணு நம்ப ஹாட்பாக்ஸ் தொறந்து தோச எடுத்து வெக்கனு அத நம்ப இப்ப பிச்சி இப்ப தொட்டு தா வய்ல ஊட் உத்தன்னூன்ற வரைக்கு தெரிது
ம் ம்
அப்டி இருக்குங்க நீங்க தா என்ன ப பண்ணுவீங்களோ பாவோதா
ஆஹ் ஹா ஒரே ஆமா நாங்கெல்லா என்ன பண்ண போறோன்னே எனக்கு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷோ வந்தப்பவே நா எங்க அக்கா கிட்ட கே க்கற அந்த மாரி பா பாத்துக்கவே முட்ல எப்டிதா வீட்ல வச்சிருக்கீங்க அப்டினு கேட்டா பிரிட்ஜ தொறந்து வுடுறாங்க தொறந்து விட்டுட்டு நிக்குறாங்க ஏறி நிக்குறாங்க பிரிஜுகுள்ள படிக்கிற வெயிலுக்
ஆனா வளக்கல்ருதுக்குன்னு ஒரு இருக்கு வேனா நம்ப கடபிடிக்கணு என்னோட பாப்பாலா இந்த அளவுக்கு கடையவே கடையாது எல்லாருமே எங்க கூப்ட்டு போனாலு சொல்வாங்க எங்க இருந்து நீ இந்த பொம்மைங்கள வாங்கி வதனு கேப் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பிள்ளைல ஒக்கார வச்சாலு ஒக்காந்துகுவாங்க அந்த அளவுக்கு சமத்து கொழந்தைங்க சில பேரலெலா ஏனா நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி பத்து பேரு இருக்காங்க எங்க வீட்ல சோ எல்லாருமே கண்டுக்கவு செய் செய்வாங்க சொல்லியு குடுப்பாங்க எம் கொஞ்ஜமா செய்வாங்க எல்லாமே இருக்கறதுனால அவுங்ளுக்கு எல்லாமே தெரு நம்பல மாதிரி அவங்க வந்து வளந்துட்டு வராங்க நியூட்ரல் ஃபேமிலிலா அதுக்கு வந்து டைம் இருக்காது இல்லைங்களா? ஒருத்தவங்ளே வந்து கேர் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அம்மாக்கு வந்து பொறுமையு இருக்காது அதனால அவங்களு அப்டியே துரு துருனு மாறிர்றாங்க
நம்ப எப்டி வளக்குறோ அப்டின்றது ஒரு விஷயம் அதுலருக்கு இவங்க வந்து இப்ப அக்கா பசங்களா எப்டினா வச் செல்லோ குடுத்து வளக்குறன்ற பேர்ல, இப்புடி வளக்கு நானே திட்டுவோம் நாங்களே அம்மாவும் நறைய திட்டுவாங்க. இந்த மாரி பசங்க வந்து இப்டி இவ்ளோ அய் ப்பரா இருக்கு இப்புடி இப்புடி வளக்க கூடாது ப் ப்படின்னு சொல்லுவாங்க. கொழந்தைய வளக்கரதுலயுமே இப்போ ன்னு எங்கலல்லா சொல்லுவாங்க நீங்கல்லா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்புடில்லா கடையாது அமைதியா இருந்தீங்க இந்த மாதிரிலா கடையாது ம் டப்டி வேரி பண்ணி காட்டுவாங்க
ஆ இப்ப எங்க அம்மாவே வந்து ஏங்கிட்ட என்ன சொல்லுவாங்க நா வந்து குழந்தையா இருந்தப்போ நானே என் தங்கச்சிக்கும் எனக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸு டிஃப்ரன்ஸு நானு என் தங்கச்சி என் தம்பி மூணு பேருமே இருக் போம்மா ஒரே பிளேட்ல, உக்கார வெச்சு, ஒன்னா சாப்புற்றோன்னா சாப்பிட்டு அங்கங்க விளையாண்ட்ருப்போம்மாமா ஆனா இப்போ வந்து இருக்க என்னோட பாப்பாவே பாத்துக்க முடிலன்றாங்க. ஆ மத்த குழந்தைங்கள் எல்லா அவங்க போய் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்புடின்னும் போது ரொம்ப கஷ்டோ
கஷ்டோ தா
ஆமா சேரிங்க நம்ம திருப்பியு பேஸ் சலா வேற டாபிக்ல இருந்து நம் பேசலாம் நன்றிங்க